நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக் கா சாப்ட்டீங்
சாப்ட்டீங்ளா ஆ சாப்டேப்பா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்ட்டேங்கா
ம் என்ன சாப்ட்டீங்ளா ம்
இன்னைக்கி இங்க வந்துட்டு இப்பதா அம்மா திருவிழாக் போய்ட்டுந்தாங்க இங்கே தேர் திருவிழா அ போய்ட் டு டெல்லி அப்பலோ ஒரு பானிபூரி காளிஃப்ளவர் கேட்டங்க வாங்கிட் வந்திருந்தாங்கல்லா கொழந்தைய போயிருந்தாங்க அப்றோ அதெல்லா பாத்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க கா சாப்பாடு நானே தக்காளி சாப்பாடு செஞ்சு வெச்சே இருக்கு
ம் செய்வீங்ளா நீங்களே
அதல்லா சூப்பரா செய்வேக்கா
ம் எப்டி செய்வீங்க சொல்லுங்களே கொஞ்சோ நானு செய்றே
எல்லா விதமான சாப்பாடு செய்வே உங்களுக்கு என்னென்ன சார் சாப்பாடு வ் விதோ அத சொல்லுங்க வெரைட்டி சொல்லுங்க நா எப்டின் சொல்றே நீங் கேளுங்க என்னென்ன உங்களுக்கு எ அ
நாங்க வந்து எல்லாமே செய்வோ ஆனா ரவ் தக்காளி சா தந்தா அது எப்டி நம்ப எப்பயுமே நார்மலா செய்ற மாரி செய்வீங்ளா இல்ல நீங்க வேற எதனா போட்டு செய்வீங்களா மசாலா லா எதனா போடுவீங்ளா
அய்யயோ மசாலா வ அந்த ஐட்லா அட் பண்றதே இல்லக்கா சாப்பாடு தனியா வெச்சு விசில் வெச்சு எடுத்துறுவேக்கா ஒரு ஒன்ற கப் போட்டு அதுக்கப்றோ எண்ண ஊத்தி கடுகு போட்டு அ பெரிய வெங்காய்யோ இருந்தா பெரிய வெங்காயோ போட்டுபே இல்ல சின்ன வெங்காயோ அப்பறோ பூண்டு பச்ச மொளகா உண்மையா அதிக பட்ச்சோ வந்துட்டு வர மொளக தா யூஸ் பண்ணுவங்க்கா வர மொளகா யூஸ் பண்றப்ப கார கொஞ்சோ நல்லா தூக்கலா தரு அதனால வர மொளக யூஸ் பண்ணுவே போட்டு இதல்லா நல்லா வதங்க வெரிக்கு வெய்ட் பண்ணிட்டு
ம் செரி
க்காளி மேல போட்டுட்டு வடச்சட்டிலதா செய்வே தக்காளி போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்றோ உப்பு கல்லுப்பு போட்டு அத இன்னு கொஞ்சோ நல்லா வதங்கு தண்ணி விழோ அப்டின்றப்போ இன்னு அத நல்லா வதங்க விட்டுட்டு அப்பறோ மஞ் சள் போடுவேங்க்கா மஞ்சள் போட்டு அதுக்கப்றோ ஆ மஞ்சள் போட்டதுக்கப்றோ கொஞ்ச நேரோ அப்டியே கிண்டிட்டு மூடி வெச்சிருவே ஓரளவுக்கு ப அளவு பதமாச்சு அதுக்கப்றோ தக்காளி வந்து தண்ணி விட்ரு
சரி
தக்காளி தண்ணி விட்டதுக்கப்றோ நா கரண்டி எடுத்து ஒரு ரெண்டு மூணு கிண்டு கிண்டன அதுக்கப் அப்றோ பாத்தோம்னா மறுபட்யு ஓரு அஞ்சி நிம்ஷோ மூடி வெச்சிட்ன்னா அதுக்கப்றோ பதோ வந்துரு
சரி
பதோ வந்துக்கப்றோ நல்லா தண்ணி நல்லா தக்காளி பாத்து தண்ணி நல்லா சுன்ற வரைக்கு வெய்ட் பண்ணுவங்க்கா வெய்ட் பண்ணதுக்கு அப்றோ ஆ அவ்ளோதா ஒரு வெட சட்டி எடுத்து வந்து வச்சு சேரி சாப்பாடு விசில் வந்துருச்சு சாப்பாடு வந்துட்டு கொலையாம இருக்கணுங்க்கா அதே மாரி
ம் சரி இப்ப குக்கர்ல வச்சா இப்ப குக்கர்ல வ க்கறதா இருந்தா இப்ப எத்தின் நார்மலா எத்தின் விசல் விடுவீங்க நீங்க
நா குக்கர்ல வைக்கிற மார் இருந்தா வந்துட்டு அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா ரெண்டு விச ல் இல்லனா ஒரு விசில் உடுவங்க்கா மினிமம் ரெண்டு விசில் உட்டுருவ அரிசி நல்லா ஊர்ல இப் இப்ப தா ஒரு போட்டு ஒரு அஞ்சு நிம்ஷோ தா இந்த மாரி தா ஆகுது அப்டின்னா
ம் சரிங்கண்ணா
மூணு இல்ல நாலு விசல் விட்டுருவக்கா ஏ அஞ்சு விசில் கூட ஒரு டைம்லா விட்டுருக்கங்கா ஆனா நல்லா இருந்துருக்கு
நல்லா இருந்திருக்குது இப்ப ரொம்ப குழ குழனு ஆயிடும்லா அஞ்சு விசுல்லா‌ உட்டா
ஆமாங்க்கா அப்ப வந்துட்டு நா வந்துட்டு என்ன பண்ணுவனா அது அரிசி ஊற வச்சிருக்க மாட்ட அந்த ஊற வச்சிருதுன்னா அரிசி கொல கொல் கொலஞ்சிரு ஊற வைக்காதப் ப வந்துட்டு அரிசி கொலையாது
ஆமா ஆமா
இப்ப ஒ ஒடனே பசிக்குது ஒரு பத்து நிமிஷத்துல சாப்பாடு வேணுனா தண்ணீல போட்டு கழுவிட்டு விசில் மட்டு ஒரு அஞ்சு விசிலாஸ் இல்ல நாலு விசுலுக்கு மேல விட்டோம்னா